ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க்கா நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்ளா
உம் நல்லா இருக்கோ
உம் மதியான என்ன சாப்பாடு சாப்ட்டாச்சுங்ளா
பாப்போம்
என்ன சாப்பாடு ஆ சாப்ட்டோம்
நாங்க வந்து சாம்பார் சாதம் அப்பளம்
சேரி சேரி
நீங்க என்ன சாப்ட்டீங்க
சாதம் கொள்ளு ரசம் அப்பளம்
கொள்ளு ரசமா புதுசா இருக்கே அது எப்டி செய்றது அப்டீன்னா
கொள்ளு ரசம் தெரியாதுங்ளா உலுவல் ரசம் சொல்லுவாங்க கொள்ளுல செய்வாங்கல்ல அது ஒரே பயிர் வக மாதிரி இருக்கு அதல்லே அதுக்க வருது பத்துட்டு அதாவது ரசம் மாதிரி வெக்கலா வேக வெச்சு அந்த தண்ணில ரச மாதிரி வெக்கணும் அதில் நிறய கெல்த் பெனிஃபிட் இருக்கு அதுக்கு நல்ல நெறய சத்து இருக்குது அதுல
ஆ கேள்விப்பட்டிரு இல்ல கேள்விப்பட்ருக்கே ஆனா சரி சமச்சதுல்ல இது வரைக்கு
ஓ சேரி சேரி அது நல்லா இருக்கு அது வாசமே ச சூப்பரா இருக்கும்
ஆஹ்
ஆஹ் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கிற உங்களுக்கு
ஆஹ்
இதெல்லாம் நெறைய நெறைய எடுத்துக்குவாங்க
சரி அது எப்படி செய்யறான்னு கொஞ்சம் சொல்றீங்களா நானும் ட்ரை பண்ணி பாப்பேன்
அந்த கொ கொள்ளு இல்லைன்னா உழுவல்ன்னு சொல்லுவாங்க அது கடையிலயே கிடைக்கும் நெறைய விவசாய நிலத்துல கூட கிடைக்கும் எங்க ஊர் சைட்லல்லாம் அது ஈஸியா கிடைக்கும் அதவே விவசாயம் பண்ணுவாங்க அது காய வச்சு அத தனியா பிரிச்சு எடு ப்பாங்க ஆஹ் எடுத்துட்டு இது என்ன பண்ணோனா இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மெத்தட் இருக்கு இதுல குழம்பு வைப்பாங்க சாம்பார் வைப்பாங்க ரசம் வைப்பாங்க சட்னி செய்வாங்க
சட்னி மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் மத்தபடி ரசம் இப்பதான் புதுசு சருக்குது
ஆஹ் அது அந்த கொள்ளு சொல்றோல்ல அதை ஆஹ் வருறுக்கணும் வருத்தப்போ கொஞ்சம் நல்ல வாச வரும் ரொம்ப கருகாம லைட்டா வறுத்துட்டு அதை வேக வைக்கணும் வேக வச்சு அந்த தண்ணி மட்டும் தணியா எடுக்கலாம் இந்த அந்த பயிரையுமே கொஞ்சமா கூட சேர்த்துக்கலாம் அப்டிலாம் இந்த தண்ணி மட்டுமே எடுத்து து எப்பமே ரசம் வக்கிற மாதிரி மிளகு சீரகம் பூண்டு இதுல காஞ்ச மிளகா அது சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா ஹ ஒரு மிக்சில ஒரு ஒரு சுத்து விட்டாலும் ஓகே இல்லைன்னா இடிக்கல்ல வச்சு அ இடிச்சு எடுத்தாலும் ஓகே அதை எடுத்து லைட்டா புல் லைட் புலி வந்து ட்டு ரொம்ப சேக்ககூடாது நார்மல் புளி வி ரசத்துக்கு நம்ம நிறைய புளி சேப்போம்ல
ஆமா
அது மாரி நிறைய புளி சேக்கமா ஓரளவுக்கு கம்மியா சேத்துட்டு அஅ இந்த தண்ணி ல மி மிக்ஸ் பண்ணிக்கணும் எப்பவும் ரசம் வைக்கிற மாதரி ஆனா வேக வச்சது இந்த இந்த தண்ணியே அதுல உ யூஸ் பண்ணறோம் அவ்வளோதா
சரி சரி அப்ப ந்த வேக அந்த பயிர் வந்து மீதி இருந்துச்சுன்னா அத நம்ம பயிராகவும் சாப்ப ட்டுக்கலா
ஆமா வெங்காயம் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சு அது பயிராகவும் சாப்ட்டுக்கலாம் அது சாயந்தரம் டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஆச்சு
ஆமா ஆமா ஆமா ஒரே இதுல ரெண்டு பெனிபிட் இருக்கு ரெண்டு ரெசிப்பி சொல்லிட்டீங்க
இப்படி இல்லன்னா இன்னொன்னு இருக்கு நம்ம நார்மலா சட்னி அரைக்கிற மாதிரி அரைக்க அரைக்கிறதும் இந்த வறுத்த உடனே அது வேக எல்லா வைக்காம அந்த பயிரையே சட் மாதிரியே அரைச்சிடலாம் கொஞ்சம வெங்கயா வெங்காய தக்காளி அதெல்லாம் வதக்கிட்டு பூண்டு ஜீரக அதா வதக்கிட்டு இதையும் அது கூட போட்டு அரச்சால அதுவும் சூப்பரா இருக்கும்
சரி சரி நம்மந்த கடல சட்னி தான் செய்யறம
ஆமா ஆமா ரொம்ப ஹெல்த் பெனிபிட் இருக் இதுல அதனால ரொம்ப நல்லது
கேள்விப்பட்டிருக்கேன் நான் சமையல் பண்ணி சாப்பிட்டதுதான்ேன் அது இந்த லேடிஸ்க்கு அந்த பீரியடு அந்த டைம்ல ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டன்
ஆமா ஆமா அந்த டைம் அந்த பெயின் குறைக்கும் முக்கியமா எலும்புக்கு நல்ல சத்து கொடுக்குது ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்
சரிது வெயிட்லாஸ் இது வெயிட் யூஸ் பண்ணணுமா இல்ல
ஆமா ஆமா வெயிட் உடம்ப வெயிட் அது குறைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணணும் அது ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க அது சாப்ட கூடாது சாப்லாம் ரேரா எடுத்துக்கலாம் இப்ப ரெகுலரா எடுக்கணும் நா வீக்லி ஒன்ஸ் எடு நூ கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும்
ஆ சரி சரி
நீங்க நல்லா சமைப்பீங்களா
ஹ் சமையல் தெரியும் ஆனா அந்த மாதிரி பயிர் வகைகள் அது வந்து அவ்வளவா ட்ரை பண்றது இல்ல நாங்க வந்து அதிகமா அசைவம் தா
ஓ ஓ சரி சரி நீங்க என்ன சாப்பாடு ரொம்ப சமைப்பீங்க நல்லா சமைப்பீங்க
நாங்க எங்க வீட்லன்னா அதா சொல்றேனெ அசைவம் தா அதிகமா சமைப்போ மீனா இருக்கட்டு சிக்கன் மட்டன் இந்த மாதிரிதா முஸ்லி இல
ஆஹ் சரி சரி நீங்கல்ல என்னரு ஆஹ்
இந்த பீட்ரூட் கேரட் அந்த மாதிரி சாதாரணமான காய்கரி இந்த பயிர் வகைகள் வந்து அவ்வளவா பண்ணதுல்ல இன்னைக்கி நீங்க சொல்லீர்க்கீங்க இண்டா ஆகி ஐடியா கிடைச்சிருக்கு செஞ்சு பார்த்தட்டு சொல்லா
சரி சரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாருக்கு இன்ன இதுலயே நிறைய தானிய வகைகள் பயிர் வககள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இந்த பச்சை பயிர எல்லாம் சொல்றல்ல பச்சை பயிறு கொண்ட எல்லாத்துலயுமே குழம்பு வக்கிறது அஹ் பொரியல் செய்றது சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடறது அதெல்லா இருக்கு
சுண்டல் மட்டும் தா தெரியு குழம்பெல்லா நாங்க இதுவரக்கு வச்சதுல்ல எல்லாமே உஹ் தேங்காய் திருவி போட்டு இந்த சுண்டல் மட்டு செஞ்சு சாப்பிடுவோ
சரி சரி சரி இல்லயெ எனக்குமே பஸ்டல தெரியாது இப்ப கொஞ்சொ பழகிடுச்சு ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிடும் போது எதுவுமே பிடிக்காது இப்ப அது சாப்பிட்டு சாப்பிட்டு அனாஹெல்த் பெனிஃபிட் எல்லாத்தையு யோசிச்சு சாப்படுறதுக்கு கொஞ்சொ செட் ஆயிடுச்சு
அதான் ஹெல்த்தியான எல்லா பொருளுமே வந்து டேஸ்ட் கொஞ்சொ கம்மியா தானே இருக்கு அஹ் ப க பார்த்தா சரிப்பராது தான முக்கியோ இப்போ நல்ல உணவல்லா எப்டி இருக்குது எல்லாமே வெறு ஃபாஸ்ட் ஃபுட்டாவே போயிட்ருக்கு இந்த மாதிரி சாப் ட்டாதா நம்ம ஒடம்பு மேனேஜ் பண்ணிக்க முடியு
ஆமா ஆ இதுல இந்த இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்குதுல்ல அதனால ரொம்ப நல்லது
ஆமா நார்ச்சத் அப்படியா சரி சரி சரி
ஆ அங்க பயிறு வகைகள்லா கெடைக்குமா வாங் ஆ கடைல சந்தைலதா வாங்கணு இல்ல?
இது வெளைவிக்க மாட்டோ நாங்க எங்க ஏரியால. இது அ நெல்லு வெளையு உளுந்து வெளையு மத்தபடி வந்து நாங்க வந்து மத்த பொருளல்லா கடைல சந்தைக்கெல்லா போம்போது வார சந்த அந்த மாரி போவோ அந்த எடத்துல வாங்கிப்போ ம் ம் அதுவு கொழம்பு அந்த மாதிரி வை க்கிறத விட நாங்க அந்த ஈவினிங்கா அந்த ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி சுண்டல் மாதிரி செய்யறது ஆ அந்த மாரி யூஸ் பண்ணுவோ அவ்ளோதா ம்
அங்க உளுந்தெல்லா கெடை இதுல உளுந்துல நெறையவே செய்யலா அது பெண்களுக்கு ரொம்ப நல்லது அதுவு போன்ஸு ஆ எலும்புக்கெல்லா ரொம்ப நல்லது
உளுந்து வந்து இட்லி தோசைக்கிதான வேற என்ன பண்ண உளுந்த வச்சி
உளுந்துல களி செய்யலா உளுந்தம் பா உளுந்துல பாயசம் மாதிரி செய்யலா ஊற வச்சி ஆ அத குக்கர்ல வெ ஒரு ரெண்டஞ் ஆ ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு அத மறுபடியு அரைச்சி நல்ல கொஞ்ச தண்ணி வெல்லோ வெல்லோ சே த்துட்டு நல்லா கெளறி கெளறி லாஸ்ட்டா நெய்யி இந்த ம் முந்திரி பருப்பு அதெல்லா போடுவோல்ல ஏலக்கா அந்த மாதிரி எல்லா போட்டு அது ஒரு பாயசோ மாதிரியே குடிக்கலா அது ரொம்ப நல்லது
ஆ இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேனே உளுந்தம் பால் சொல்லுவாங்களே அதுவு லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது அப்டின்னு
ஆமா முன்னாடி காலத்துலல்லா இந்த உளுந்துலியே தோலோட உளுந்து போடுவாங்க அதுல களி மாதிரிலா செஞ்சு தருவாங்க ஆ கரு புளுந்து அதுலலெல்லா களி செஞ்சு தருவாங்க
ஆமா சின்ன பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ற டைம்ல அந்த மாதிரி ஆமாமா கேள்விப்பட்டிருக்கே ஆனா இப்ப நம்ம ஆ இப்ப நம்ம டைம்ல இங்க யாரு எது அதெல்லா செய்றது
ம் பாத்து கத்து செஞ்சுக்க வேண் இதா எல்லாமே கத்துக்குறதுலதான இருக்கு
ஆமா இன்னைக்கு நீங்க புதுசா சொல்லி குடுத்துருக்கீங்க நானு இ ஹெல்த்தியா சமச்சு வீட்ல எல்லாரையு நல்லா ஹெல்த்தியா வச்சிருக்கே இல்லனு நெனக்குறே
இப்ப ட்ரை பண்ணுங்க
ஆ சரி ஓகே
உம் வேற அங்க உங்க உங்க ஊர் சைடுல வேற என்னன்ன இருக் விவசாயம் பண்ணுவாங்க
அ ஊர்ல அதிகமா அந்த நெல்லு நெல்லு வந்து ஆ எல்லா நெல்லுமே ஓரளவுக்கு பண்ணுவாங்க சின்னதா ஹலோ கடயில நம்ம சாப்பிடுவோல அந்த மாரி அரிசி நாங்க பெரும்பாலு வந்து கடையில அரிசு வாங்க மாட்டோ நா எங்களுக்கு வயல் இருக்கு இந்த வயல்லயே நாங்க போடறதே நாங்க எங்களுக்கு சாகுபடி பண்றதே வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோ
சேரி சேரி அது ரொம்ப நல்லதாச்சு
வெலவாசி எல்லா எல்லா இடமு ஒரே மாதிரி தா இருக்கு எங்க விவசாயிக்கு எங்க இது கெடக்குது எல்லாமே நடுவுல இருக்கவங்கதான
ஆமாங்க இருந்தாலு அரிசி எது எந்த அரிசி எடுத்துக்கல சாப்ப பாத்துகலா எது சாப்ட வேணா எது விற்கிறதுக்கு அப்டீன்றது ஒரு ஐ ஆயிருக்குல
ஆமா ஆமா அதுக்கு வந்து இந்த நம்ம கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க அப்றம் இந்த சம்பா அரிசி சொல்லுவாங்கல்ல சம்பா சாகுபடி பண்ணுவோம் அந்த அரிசி வந்து எல்லா ஏதுமே இப்போ எங்க வீட்டுல மாமனார் மாமியயாரெல்லாம் இருக்காங்க அப்போ வந்து நாங்க வந்து எங்களுக்காக மட்டும் பார்க்க முடியாதுல்ல அவங்களுக்கு சுகர் எல்லாம் இருக்கு பக்கி அதுக்கு வந்து அந்த சம்பா வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா சுகர் ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கும் மத்தபடி நம்மஹ் மத்த அந்த பொடி பொன்னி அரிசி அப்பளாசொல்வாங்கல்ல அரிசியிலல்லாம் சாப்ப டோன்னா சுகர் லெவல் வந்து கொஞ்சம் கூடும் அப்படினு சொல்லு வாங்க
ஆமா ஆமா
சுகர் லெவல் கம்மி பண்ணி கொடுக்கும் நல்லா ஒரு நார்மலாக வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் பெரும்பாலும் சம்பாஅரிசி தான் யூஸ் பண்ணோம்
சரி சரி சரி எங்களுக்கு க்கு அதெல்லாம் கிடைக்கிறது ரேரா தான் கிடைக்கும் கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குது
ஆமா அது ட்ரை பண்ணி பாருங்க நல்லதுதான் அதோட தண்ணி சாதம் வடிச்ச தண்ணி அதை குடிச்சாலுமே அப்படியே வயிறு நிறஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா இதா இருக்கும் அது மட்டும் மட்டுமே போதும் ஒரு டைமு காலையில பிரேக்பாஸ்டுக்கு அப்படி நல்லா எஃபெக்டிவா இருக்கும்
உம் சோரி இனிம நானும் அத ட்ரை பண்றேன் ஆஹ கண்டிப்பா ட்ரை பண்றேன் நீங்க இந்த கொள்ளு ரசத்தியே ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு என்ன டரை பண்றேன் சரிங்கக்கா சரிாஹ் அப்புற பேச
ம் ஆ ஓகே பாய்